ஹலோ கேக்குதா
ஆ கேக்குதுமா
ஆ எனக்கு கேக்குது சொல்லுங்க என்ன பண்ணிட்ருந்தீங்க
நானா நா இப்ப ரெடியாய்ட்டுருக்கே பையன கூப்ட போனு த்ரீ தேர்டி ஸ்கூல் விடுவாங்க
ஓ அப்டிங்ளா
ஆமாடா அதா செரி அதுக்குள்ள உங்ககிட்ட பேசலான்னு சொல்ட் தா கூப்ட்ட
செரி செரி நீங்க டெய்லி நீங்க தா கூப்ட போவீங்ளா
ஆமா சப்போஸ் எனக்கு முடிலன்னா அப்பா இருக்காங்க அப்பா போய் கூப்ட போவாங்க நாங்க ரெண்டுப் பேரு தா அப்டி மாத்தி மாத்தி
ஓ அப்டிங்ளா வண்டில போவீங்ளா நடந்துட்டு போவீங்ளா
கொஞ்சொ டிஸ்டன்ஸ் கொஞ்ச பக்கம் தா இந்தாலு கூட்டி வச்ருக்கே வண்டி ஓட்டுவே அப்ப வண்டிலேயே போய் கூட்டு வந்ருவே
ஆ சரி சரி எந்த ஸ்டாண்டர்ட் படிக்றா தம்பி
தம்பி யூ கே ஜி படிக்றாப்பா
ஓ அப்டிங்ளா யூ கே ஜி கே மூன்ற வரிக்கு ஸ்கூலா
ஆமா ஆமா மூன்ற மணி வரைக்கு ம் லாஸ்ட் இயர் லா வந்து மூனு மணி வரைக்கு இருந்துச்சி இப் ப ஹாஃப் அன் அவர் எக்ஸ்ட்ரா பண்ட்டாங்க லன்ஞ்ச் தந்து விணும்
ஆமா இது கூட பரவால்ல எங்க அக்கா கொழந்தைங்க படிக்றாங்க எல் கே ஜி தா படிக் க்கறாங்க அவுங்களுக்கு பாத்தீங்ன்னா நால்ர வரியுக்கு ஸ்கூல் இருக்கு
ஐயோ நால்ர வரியு இருக்குமா எப்டி இருப்பாங்க அழமாட்டாங்ளா பசங்க
இது என்ட அழ மாட்டாங்க ஆனா ரொம்ப டயர்ட் ஆயிருவாங்க வீட்டுக்கு வந்தோனே அப்டியே தூங்கிருவாங்க சீக்கிரமா ட்ரெஸ் மாத்தி ரொம்ப டயர்டா இருக்கறனால
ஆமா ஆமா அதா நானும் பாக்குற ரொம்ப கஷ்டல்ல ஆனா
ஆமா ஆனா அவுங்களுக்கு காலையில நைன் தேட்டி தான் ஸ்கூலு
ஓ ஓகே ஓகே நைன் தேர்டியா இவுங்களுக்கு வந்து நைன் பிஃப்டின் தான்பா நைன் பிஃப்டீன் தான் ஸ்கூல்ல இருக்கணு ஆனா வந்து த்ரீ தேர்ட்டி வரிக்கு இங்க அப்ரோ என் பொண்ணுக்கு வந்து பாத்தா த்ரீ ஃபாடி ஃபைவ் அவளு க்கு இவனுக்கு வந்து த்ரீ தேட்டி
அவங்க நைன் தேட்டில இருந்து நைன் ஃபாட்டி ஃபைவ் குள்ள ஸ்கூல்ல இருக்கணு நைன் பார்டி ஃபைவ் டாடா பண்ணுவாங்க
லன்ச் லா எப்டி தந்துவுட்டா சாப்ட்டு வந்துருவாங்ளா பசங்க
ஆ லன்சு குடுத்தனுப்புவாங்க ஒரு சில நாள் சாப்டுவாங்க இல்லேன்னா அவுங்க இரு க்கற மேம் எல்லா அடுச்சு அப்டியே சாப்ட வச்சுருவாங்க இல்ல அப்புடியு கூட சாப்பலேன்னா ஃபோன் பண்ணுவாங்க அப்பவே அவுங்க முன்னாடி பாரு ஒங்க அம்மாக்கு ஃபோன் பண்றே நீ சாப் இன்னோன்னு சாய்ந்தரோ கூப்புட வர மாட்டாங்க
ஓ அப்டி மெரட்டிடுவாங்க மெரட்னோனே பசங்க சாப்ட்ருவாங்க வீட்டுக்கு வரனுமேன் சொல்
ஆமா வீட்டுக்கு வரணு தெரியு இல்லனா அம்மா கூப்புட வரமாட்டாங்க
சேரி சேரி ஆ ஆ நல்லா டெக்னிக்கா தா ஃபாலோ பண்றாங்கன்தா நெனைக்கிறே பசங்க கிட்ட
ஆமா இல்லேன்னா வந்து சாப் புது புதுசா இருந்த போதல்லா அவுங்க சாப்பல்ல ஒரு ரெண்டு வாரோ அவுங்களுக்கு ஒரே பயமா இருந்ச்சா அங்க எல்லாரு இரு குறது அப்பறோ அப்டியே போக போக பழகிட்டாங்க
ஆ சேரி சேரி இப்ப எப்டி ஃப்ரண்ட்ஸ்குலா செ செட் ஆயிட்டாங்களா அங்க இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் கூடெல்லா பசங்க
ஓ ஓ நெறைய ஃப்ரெண்ட்ஸல்லா செட் ஆயிட்டாங்க நாங்க என்னைக்காவது வெளியல்லா போய் அவுங்க ஃப்ரெண்டல்லா பாத்தா அப்டியே அவுங்க கூடயே போயிருவா
ஓ அந்தளவு க்ளோஸ் ஆயிட்டாங்க பரவால்ல
ஆமா
சேரி சேரி நீ சாப்டியா
ஆ நா சாப்ட்டே
இன்னக்கி என்னது மதியானோ
இன்னக்கி அம்மா வந்து சாம்பாரு சோறு கூட வந்து உருளக்கெழங்கு பொரியல் செஞ்சாங்க
சேரி சேரி நல்ல காம்பினேஷன் தா பரவால்ல
நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா வந்து சோறு அப்பறோ பருப்பு கொழம்பு கர்ணக்கெழங்கு இது வருவல்
ஓ சேர் சேரி சாய்ந்தரத்துக்கெல்லா ஸ்நாக்ஸ் எல்லா ரெடி பண்ட்டீங்ளா
ஆமாடா இனிமேல் தா எல்லா கட் பண்ணி வச்சுருக்கே இனி பசங்க வந்ததுக்கு அப்றோ அது இது பண்ணி குடுக்கனு பொட்டேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கே வந்ததுக்கப்பறோ ஃப்ரை பண்ணி குடுக்கனு
அப் இன்னக்கி எங்க வீட்லயு சாய்ந்தரோ பாஸ்தா தா
அப்படியா ஓகே ஓகே ஏ பொண்ணுக்கு பாஸன்னா ரொம்ப புடிக்கு
நானு எனக்கு ரொம்ப புடிக்குமா ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தனா அம்மாட்ட அதா செரி இன்னக்கி சாய்ந்தரோ செஞ்சு தரேன் சொன்னாங்க
ஓகே அது எப்டி செய்வாங்க அம்மா எப்டி செய்வாங்கன் தெரியுமா ஒனக்கு
ஆ சொல்லட்டா
அ சொல்லுடா அது நா கேட்டுக்குறே ஏனா எனக்கு நா பாஸ்தா எடுத்து பண்ணதில்ல மக்ரோனி பண்ணிருக்கே பட் பாஸ்தா பண்ணதில்ல ஆனா
அப்டிங்களா எங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா இந்த வெளிய பாஸ்தா கெடைக்குல்ல
ஆமா
அத வாங்கி ஃபர்ஸ்ட்டு அது புல வந்து ஒரு ஒரு டேபுள் ஸ்பூன் அளவு கி எண்ணயோ நெய்யோ ஊத்தி அத வேக வச்சுருவாங்க ஃபுலா அது பாயில் ஆனது கப்பறோ இன்னியொரு கடாய்ல என்ன பண்ணா பட்டர் இருக்குல
ஆமா
நல்லா ஒரு ஒரு அமௌண்ட்டுக்கு பட்டர் எடுத்து பட்டரப் போட்டு அதுக்கப்றோ பால் இருக்குல்ல நம்ம தண்ணி போடாம பால் வச்சிருப்போல்ல
கட்டிப்பால் ஆ செரி ஆ
பா அது போட்டுட்டுவாங்க அது போட் டு இந்த சீஸ் இருக்குல்ல எதோ ஒரு சீஸ்ஸு ஒர் ரெண்டு மூண் பீஸ் சீஸ் போட்டு
அ
நல்லா அது ஒரு திக் பேஸ்ட்டு வர வெரிக்கு அத நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க ஒரு காமண் நேர் அத நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புற இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் ஆரிகானோ அதல்லா வருல்ல
ஆம்மாமா
அத போடுவாங்க அதுக்கப்புறோ பக்கத்துல இன்னு வேக வெச்ச வெஜிட் டபுள்ஸு கொஞ்ச வெஜிடபுள்ஸ் வேக வச்சிருவாங்க இந்த கானு
ஓகே ஓகே
வெங்காயோ அதெல்லா கொஞ்சோ தாள்ச்சு எடுத்து அது போடுவாங்க அதல்லா வந்து கரெக்டா வந்ததுக்கு அப்ற உ ப்பு அதெல்லா போட்டு கொஞ்சோ ஆற வெப்பாங்க அது கொஞ்ச லைட்டா ஆறுச்சா அதுக்கப்பறோ அந்த பாஸ்தா இருக்குல்ல அது போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க அதயு அந்த சாஸ் கொஞ்சோ கெட்டியா இருந்துச்சுனா அந்த பாஸ்தாவோட தண்ணி இருக்குல்ல
ஆமா
அதுப்போட்டு கொஞ்ச நல்லா நம்ம கரெக்டான அளவுக்கு போட் கரெக்டான அளவு தேவயான அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி குடுப்பாங்க அவுளோதா
ஓ ஓகே ஓகே இதுதா ஏ பொண்ணு கேப்பா சீஸ் போட்டுக் கொடு இது போட்டுக் கொடுன் சொல்லுவா நால்லா என நா எனக்கா சீஸ்ன்ல்லா அவ்ளோ யூஸ் பண்ணது கடயாது நா பட்டர் யூஸ் பன்னா பன்னீர்லா யூஸ் பண்ணுவ பட் சீஸ் அவ்ளோ யூஸ் பண்ண நால்ல வேண்டா நல்லா இருக்குமா தெரில வேணான்னு இல்ல நல்லாருக்கு எல்லா பசங்களு கொண்டு வராங்க நீ தா செய்ய மாட்டன்ற அப்டின் சொல்ட்டு இது பண்ணுவா
இல்ல சீஸ் போட்டது நல்லாருக்கோ சீஸ் போட்டா என்னனா அந்த சாஸ் ட்ல ஒரு மாரி நல்ல டேஸ்ட்டு வரு அது கொஞ்ச கெட்டியா இருக்கற மாரி ஃபீல் ஆகுமா நா அது நல்லாருக்கு
ஓகே ஓகே சேரிப்பா
வேணா செஞ்சி பாருங்க ஒன்ஸ்
ஆமா நீ சொன்ன மாரி எம்மா ட்ரை பண்ணி பாக்குற
ஆ கண்டிப்பா செய்க எப்புடி வருதுன்னு சொல்லுங்க அப்புறோ
சேரி சேரி ஓகேடா ஓகே ஓகே அப்புற க்ளைமேட் எப்டி இருக்கு அங்க
இப்போ வெயிலாதா இருக்கு
இங்க இப்பதா கொஞ்ச முன்னாடி ஒரு ஹாப்னாருக்கு முன்னாடி நல்லா மழை இட்டிட்டு வந்து பேஞ்சிச்சு நானும் ஐயோ மேல துணிய போட்டு பிட்ட கடனு ஓ பே எடுத்துட்டு வந்த பாத்தா அவுளோதா ஸ்டாப் ஆயிட்ச்சு இப்ப திருப்பியு
இங்க மழையல்ல அப்புடி வெய்யுல் இருக்கு இங்க இதுக்கு மேலதா வல்ல ம மழை வர ஆரமிக்கு
ஆமா ஆமா இப்போ வந்து அதா அந்த சீசனே கரெக்டட் தெரிய மாட்டேன்துல எந்த எந்த டைம் மழ வருது எந்த டைம் வெய்யில் வருதுன்னே செரியாவே தெரியமாட் நமன்
ஒரு சில நேரோ ஒரு பத்து நிம்ஷ் ஷோ மழ வரு அதுக்கப்புற வெயில் வரு திருப்பி மழ வரு வெயில் வரு
ஆமாமா அப்டிதா இருக்கு அது என்ன ஆய்டுதுன்னா சூட கெளப்பி வுட்டுருதா அப்பறோ வந்து ஹெல்த் இஷ்யூஸ்லா வந்துடுது எல்லாருக்கு
ஆமா
செய்திட்டு அப்பறோ வேற என்னது நைட்டுக்கு என்னது
அதா பாஸ்தாதா
நைட்டு பாஸ்தா ஓகே ஓகே அப்பா என்ன பண்றாங்க
அப்பா கடைக்கு பெயிருக்காங்க கடை வச்சிருக்காங்க
சேரி சேரி ஓகேடா ஓகே ஓகே அப்ப நைட்தா வருவாங்களா
ஆமா அம்மா அப்பாக்கு மட்டு எதோ தோசையோ இட்லியோ வெச்சிருவாங்க பக்கத்துல நானு அக்காவு பாஸ்தாவே சாப்ட்டுப்போ
சேரி சேரி பசங்களுக்கு புடிக்குல குட்டி பசங்களுக்கு
அது அவங்களு கேக்றனால இப்ப இந்த பாஸ்தாலியே நீங்க பத்தீங்க்னா ரவ மாவு இரு க்குல
ஆமா
அதுலியே நெறையா ஹெல்தி பாஸ்தாலா வரு
ஓகே ஓகே
மைதா மாவில்லாம மைதா மாவில்லாம ர வ மாவு அந்த மாரி நல்லா சத்தான மாவுல வரதால அவங்களுக் கு குடுத்தா ப்ரச்சன இல்ல
ஓகே ஓகே டா ஓ சேரி சேரி ஓகே அப்போ அந்த மாரி ஆ அந்த மாரி அப்போ கேட்டு வாங்கணுல
ஆமா மைதா மாவுனா கூட அவங்களுக்கு உடம்புக் கேடு வருல இப்ப இதுன்னா ரவ மாவு பாலு சீஸ் அதெல்லா நல்லதுதான ஒடம்புக்கு பன்னீரு வெஜ்டபுள்ஸு
ஆமா நீ சொன்ன மாரி கரெக்ட்டு தா அதெல்லா வந்து சேக்கும் போது நல்லாதா இருக்கு எந்த கெ இது இருக்காது அவ்ளோக் கெமிக்கல்ஸ்லாஸ் ஆட் ஆவாது
மைதா செஞ்சாலு அவுங்களுக்கு குடுக்க மாட்டேன்னு எங்க அக்கா குடுக்க வேண்டானு சொல்லுவாங்க மைதா இல்லனா குடுத்துருவோ
சேரி சேரி ஓகே ஓகே அதுல எப்டி ப பக்கத்துலயே வாங்குவீங்களா ஆன்லைன்லதா புக் பண்ணி வாங்குவீங்களா பாஸ்தாலா
அது எப் பக்கத்துல கெடச்சா பக்கத்துலியே வாங்கிருவோ இல்ல இன்னிக்கு போ முடியில ரொம்ப அவசரமா இருக் குனா ஆன்லைன்ல வாங்கிருவோ
ஓகே ஓகேடா சேரி சேரி
எப்புடி அம்மாக்கு வசதியா அப்புடி அம்மாதா எல்லா வாங்கிட்டு வருவாங்க செரி வாங்கிட்டு வர முடியலேன்னா நா உக்காந்து ஆர்டர் போட்ருவே
ஓகே ஓகேனா ஓகே ம் இப்பதா எந்த எடத்துலியு ஆர்டர் போட்டோனே வந்துருமே பத்து நிமிஷத்
அதா பத்து நிமிஷ த்துல வந்துரு அதுவு எங்க்ளுக்கு என்னன்னா எங்க வீட்டுக்கு பின்னாடியே ஒரு கட இருக்குதா அந்த இப்ப இந்த ஆன்லைன் விக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டோர் ஹவுஸ் மாரி வச்சிருப்பாங்கள்ள
ஆமாமா
அது ஒன்னு வந்து எங்க வீட்டுக்கு பேக் சைடு இருக்கா அப்ப நாங்க ஆட்ரு பண்ணா டக்குன்னு வந்துரு
ஆ அப்ப பரவாயில்ல உங்களுக்கு ஈஸியா டக்குன்னு வந்துரு
ஆமா
சேரி சேரி ம் ஆனா நீங்க ஃபுல்லா வெஜிடேபிள்ஸ் தா வெஜிடேரியன் தா இல்ல நான்வெஜ் கெடையாது
ஆமா ஃபுல்லா வெஜ்ஜு தா
சேரி ஓகே ஓகே அதுவு நல்லதுதா வெஜிடேரியனு நல்லதுதா முட்ட சாப்டுவீங்களா
இல் இல்ல மூட்ட கூட சாப்ட மாட்டோ
முட்ட கூட சாப்பட மாட்டிக பியூர் வெஜிடேரியன் பசங்களுக்கு ஓகேவா அவுங்களுக்கு
ஆ அவுங்களுக்கும் ஓகே தா
சேரி சேரி அவுங்க மத்த பசங்க ஸ்கூல்லலல்லாம் எதாவது சாப்ழ்டற அதெல்லாம் வ் ஏதாவது பண்ணுவாங்களலாம் பண்ண மாட்டாங்க
இல்ல இல்ல பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க
சேரி சேரி ஓகேடா ஓகே ஓகே
ஆ
சேரிடா நா அவி நீ சொன்ன மாரி ட்ரை பண்ணி பாத்துட்டு சொல்றே சரியா ஃபீட்பேக் எப்படி வந்துச்சுன்னு பாஸ்தா
ஆ சேரி ஓகே
ஆ ஓகேடா ஓகே ஒரு கால் வருது நா அப்புறோ பேசுற உங்க்கிட்ட
ஆ செரி ஓகே